ஹலோ
ஹலோ
ஹலோ இன்னாம்மா கேக்குதா
அ ஸ்லோவா கேக்குது அ சொல்லுங்க
அ ஓகேம்மா என்ன பண்ற
சாப்ட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட்டு எடுக்ற
ஓகே ஓகே ஓகே இப்ப இன்னைக்கு வந்தியா இங்க எதுக்கு வந்த
கோவிலுக்கு போறதுக்காக வந்த
கோயிலுக்கா எந்த கோயிலு
முருகன் கோவிலுக்கு
இல்ல அதா இப்ப எங்க இருக்கு அந்த இது டவுன்ஷிப்ல அந்த கோயிலா
அ ஆமா பாலசுப்ரமணியகள் சுவாமி
ஓகே ஓகே இல்ல பக்தி ரொம்ப முத்தி போச்சு போல
ஆமா ஆறு செவ்வாகிழம போனா வந்து நினச்சது நடக்குமா
நெனைச்சது நடக்குமா என்ன சொல்ற அப்ப நா எக்ஸாம் எல்லா படிக்க தேவ இல்ல டெஸ்ட் எல்லா போட தேவ இல்ல
முயற்சி பண்ணனு
ஓகே ஓகோ ஆ ஆ அது போனா எக்ஸ்ட்ரா ஆ எக்ஸ்ட்ரா கொஞ்ச பண கொடுக்கு ஆ ஆ கூடுதலான கூடுதலான சக்தி கொடுப்பாங்க சாமி இல்ல
ஆமா
ஆ இன்னுமா இந்த கதையெல்லா நம்பிட்டு இருக்கீங்க நீங்க
உண்ம தா
ஓகே ஓகே வுடு எதுக்கு அந்த டாபிக் நம்மளுக்கு அந்த கடவுள் சம்மந்தப்பட்ட தேவயில்ல ஓகேவா கூப்டுருக்காங்க நம்முளுக்குதா ரொம்ப நல்ல டாபிக்கு ஓகே ஓகே இப்போ எத்தனாவது மாசோ உனக்கு
ஆறு அண்ணா சிக்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது
சிக்ஸ் அ ஆறாவது மாசமா ஓகே இப்ப வளைகாப்பு எப்ப அடுத்த மாசமா இல்ல ஒன்பதாவது மாசமா
ஒன்பதாவது மாசோ செப்டம்பர்
செப்டம்பர்லையா
ம்
ஓகே ஓகே எங்க இப்ப மண்டபத்துல தான அந்த மண்டபம் தான
ஆ பங்கு மண்டபோ
பங்கு மண்டபோ சேரி சேரி பங்குல பங்கு ஆட்ட கூட சொல்ற அந்த மண்டபத்துக்குன்னு பேரு எதுவுமே இல்லையா
இல்ல அண்ணா ஆர் சி பங்கு மண்டபம்
ஓகே அந்த அந்த ச சர்ச்சு சம்பந்த மண்ட அ அ அந்த மண்டபன்றனால அப்டி சொல்றாங்க
ஆ ஆமா
ஓகே ஓகே ஓகே ஓகே நல்லா போச்சு ஆனா ரிஷப்சன் நல்லா போச்சுல்ல அங்கே வச்சுருவோ நல்லதுதா அன் ம் ஓகே ஓகே என்ன சொல்றாங்க எங்க இருக்க பூச்சி வீட்ல இல்ல
இல்ல அண்ணா சென்னையில
சென்னையில தா தங்கி இருக்கானா சேரி சேரி இல்ல என்ன ஆ இல்ல ஏன்னா இப்ப முதல்ல வந்தப்ப சொன்னா இங்கேயே வேல பாத்துட்டு இருக்கன சென்னை போகமாட்டன்ற போல சொன்னா அதுக்கடுத்து அங்க ஏதோ இது பண்ணித்தாங்க போலேயே எது இதுன்றீங்க ஆ ஆமா ஆமா வேல இருக் அவன கைது கர்னூல் பண்ணிடாங்க ஓகே ஓகே இப்ப எப்டி கொழந்த பொறந்ததுக்கு அடுத்து நீ எங்க சென்னை போயிடுவயா இல்ல இங்கயே தானா
ஆஹா இல்ல அண்ணா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகி இங்க எதனா ஒர்க்குக்கு போவே
இங்க இங்கதான ஓகே ஓகே அதுவு கரெக்ட்டுதா ம் அது கரெக்ட்டு தா ஏன்னா அவுங்க கூட அப்பப்ப லீவ்ல சனிக்கெழம ஞாயித்துக்கெழம வந்துட்டு போயிர்லா நீ அங்க போயிட்டு தம்பிய தனியா வச்சிக்கிட்டு கொழந்த கொழந்தைய தனியா வச்சிக்கிட்டு நீ அவனு வேலைக்கி போய் நீயு வேலக்கி இது அங்க பண்ண முடியாதுல்ல இங்கன்னா கூட அம்மா பாத்துப்பாங்க நீ விட்டுட்டு வேலைக்கி போலா அது கூட அம்மா பாத்துப்பாங்க அதா கரெக்டா இருக்கு ஏன்னா சென்னை நம்மளுக்கு ஒண்ணு அவ்ளோ லாங் இல்லல்ல சென்னை பக்கந்தா ஒரு நாலு மணி நேரோ அவ்ளதா அதனால ஒண்ணு விஷயோ இல்ல எந்த பிரச்சன இல்ல வந்துட்டு போயிர்லா ஓகே ஓகே இப்ப தலைவன் கிட்ட தலைவனுக்கு ஃபோன் பண்ணாப்லயா எங்க தலைவன்
இல்ல இன்னு பண்ணல சிப்டுக்கு போயிருக்காங்க
ஆஹா எங்க தளபதி கங்கை கொண்டதுக்கு பக்கத்துல
உங்க தளபதி யாரு எங்க அப்பாவா இப்பதா பேசுனாங்க
இப்பதா பேசுனாங்களா ஆமா ஆமா சொன்னல்ல அப்ப அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாப்புல வீட்டுக்குல்லா வாப்பான்னு சொன்னாப்புல நா தா போல எந்த டைம் போனா நம்ம எடோ நல்லா இருக்கு சுத்தி பாக்க நம்ம
இப் இப் இப்ப நல்லா இருக்குண்ணா இப்ப வந்து நடுவு நட்டு இப்பதா கருது கெளம்பிருக்கு
ஓகே அப்ப உங்க அப்பா கிட்ட கேட்டு போலால்ல நண்டுபிடிக்க நண்டு எப்ப வைக்கு அந்த அந்த டைம்ல
இப்பல்லா நண்டு வச்சிருக்கு ஆனா அதிகமா இருக்காது கம்மியா இருக்கு
இல்ல அதா அதா எப்ப அதிகமா கெடைக்கு இல்ல எப்ப முத்து நண்டு
மழ சீசன்ல தா முத்து நெறையா
மழ சீசன்னா இப்ப இன்னு ரெண்டு மாசோ ஆகுமா அந்த இது அந்த நெல்லு வெட்டுவாங்களே அந்த டைம்ல
ஆ ஆமா அருப்பறுத்து அதுக்கப்பறோ
ஓகே ஓகே இப்ப நீ நீ அங்க இருக்கும்போது விவசாயோல்லா பாப்பியா வீட்ல
ஆ நடுவு நடுவே கள எடுப்பே கல்ல களை வெட்டுவே கல்ல போடுவே
ம் இவ்ளோ வேலையு பண்ணுவ பண்ணுவியா இல்ல வேடிக்க பாப்பியா
எல்லா வேலையு செய்வோண்ணே எங்க அப்பா கத்துக்க சொல்லுவாங்க சும்மா
ஆ
வெயில்ல விடமாட்டாங்க ஈவினிங் டைம்ல மார்னிங் டைம்ல கத்துக்க சொல்லுவாங்க
ஓகே அப்டியே வெயில்ல போனாலு பின்னாடி கொட புடிச்சிட்டே வரூவாப்ல இல்ல
ஆமா விடமாட்டாங்க வெயில்ல கல்ல ஆய்வாங்க அதுக்கே விடமாட்டாங்க
ஆ என்னது கல்ல என்ன கல்லு கூழாங்கல்லா
வேர்கடல இல்ல
மலாட்ட மலாட்டன்னு சொன்னாதா எங்களுக்கு தெரியு
மலாட்ட பயிரு நீங்க சொல்லுது மலாட்ட பயிரு நாங்க
ஆ அங்க ஆமா கட ஆ நெலக்கடலன்னுவாங்க நெலக்கடல வேர்க்கடல அப்டின்னு வாங்கல்ல
ஆ அதா ஆயிர இப்ப கூட விட மாட்டாங்க எங்க கொள்ளைக்கும் விட மாட்டாங்க
இப்ப உங்க அப் அப்பா தா உன்ன பாக்குமா இல்ல அம்மா தா உன்ன பாக்குமா இல்ல நம்ம எப்பவுமே அப்டித்தானே
ஆ எனக்கு அம்மா தா பாசமே எனக்கு அப்பாவே பிடிக்காது அப்டி இருந்தே
ஆ ஆ பாத்தியா இப்ப இப்ப எப்டி சொல்றது கஷ்டம்ன்னு வரும் போது தா அப்பாவோட இது தெரியு உனக்கு இல்ல
அப்பயிலேயிருந்து அப்பா கொஞ்ச ஸ்டிக்டா இருப்பாங்க
ஆ ஆ
ஆ இப்ப அம்மா பேசாதது கொஞ்ச இதா இருக்காங்க
ஓ ஓ ஆமா நம்மளு அது போட்டு இருந்துட்டா பொண்ணு பாப்பா ரொம்ப மனசு கஷ்டப்படு இல்ல ரொம்ப கஷ்டமாயிடும் அப்டின்றதுனாலே பாப்போ பாப்போ பாக்கணு உங்க அம்மாவ பாக்கணு அந்தளவுக்கு என்ன அவங்களுக்கு இது அது என்ன அது அதெல்லா சொல்லறதுக்கு இது இல்ல கோவம் ஆ இப்ப பாப்பாவையோ தம்பியையோ பாத்துட்டிருந்தா ஆனா நீ தா விடமாட்டேன்றியே அந்த டைம் வந்தா விடமாட்ட அப்படின்னு தா சொல்லிட்டு இருந்தே
எங் ஆஹா விடமாட்டேன் நா பார்க்க விடமாட்டேன்
எத்தனை நாளைக்கு பார்ப்போம்
எங்க அக்கா எங்க அக்கா கிட்டேனுச்சு சொன்னே போன் போட்டு உங்க அம்மா வந்தா கூட நான் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு
உங்கம்மாவா ஆ ஹ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா
இத்தனை வருஷம் இல்லைன்னு சொல்லுல
ம்
இருந்தாலும் இந்த நிலைமைல இருக்கும் போது வந்து பாக்கணுமில்ல
அது உண்மை தான் எப்படி சொல்றது ஏன்னா இப்போ போன இடத்துல எப்படி இருக்காங்களோ எப்படி பார்த்துக்கறாங்களோ என்னென்னு தெரியலை நம்ம பொண்ணு நம்மதான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அது போல உங்களுக்கு தோணணும் ம் கெடக்குட்டும் விடு ம் எல்லாம் எல்லாம் சும்மா அந்த ஒரு டைம் இத ஆயிடும் சால்வ் ஆயிடும் அதுக்கு டைம் வரும் போது அது போல நடக்கும்
ம்ம்
ம் ஒன்னும் பசம் இல்லை கோயிலுக்கு போனியே என்ன ஆச்சு விளக்கு விளக்கு போட்டு போயி விளக்கு போடுவாங்களா அங்க
ஆ ஆமாண்ணா விளக்கு தான் ஆறு விளக்கு
ம் ஜெயா இந்த விளக்கு போட்டுட்டு இருந்தா கல்யாணம் நடக்குணுனு ஆனா காட்டனா ஆள புடுச்சுட்டாப்புல ஜெயகாந்தண்ணன் ஆ நீ நச்சு இப்போ போயிட்டு இருக்க ரெண்டு மூணு வருஷமா போயிட்டு இருக்காப்பல அந்த கோயிலுக்கு நானும் போனேன் கொஞ்சம் நாளு அங்க டேஸ்ட் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இல்ல அது நல்லா போகல நின்ட்ட
ஓ ஆறு வாரம் போய் பாருங்க
நா நான நா அன்னதானம் போடுறதுக்கு சொல்லுர அண்ணதான சாப்பிட போவே அ போடுறாங்க அதா சொல்றேனே கொஞ்சம் ரெண்டு மூணு நாள்ல டேஸ்ட் கம்மியா இருந்துச்சு இப்ப டூ வீக்ஸ் அதுக்குடுத்து நா போல இல்ன்னா கண்டடினியூ பண்ருப்பே அவன என்ன சாப்பிட போலான்னு பார்த்த ஒன்ன நைட்டு ப ஒன்பது முப்பது மணிதா சாப்பாடே போடுராங்க
ஆமா அந்த இது விளக்கெல்லா வச்சு முடிச்சதுக்கு அப்புறம்தா சாப்பாடு
எவ்வளவு டைம் நார்மலா அண்ணதான சாப்பாடுல ஏழுா ர எட்டு மணிக்கு போடணு ஒன்பது மணி ஒன்பதே கால்க்கு போட்டா எப்படி சாப்பிட்ரது
இன்னைக்கே பிரிஞ்சு சாத போல சம்ம வாசன
ஏ சாப்பிடாம வந்துடைய
ஆமா அது என்ன ரெண்டர மணிக்கு தா போடுவாங்களா சாப்பாடு
ஆமா இனி டைமுக்கு சாப்பிடணுமா
நா ஒன்றர மணிக்கே கிளம்பிட்டோம் மணி ஆயிடுச்சு சாப்பிடலல்ல நானு அதனால
ஒ இப்ப இனிமே எல்லா செவ்வாய் கிழமை வந்துட்டு போவா
ஆமா மூணு செவ்வா வந்துட்ட
இதுக்கு முன்னாங்க பா்த்த ஓ ஓகே ஓகே நா கிளஸ் போயிட்டுந்த அன்னைக்கி லீவ்ல அதனால தா பார்த்த நா
நீங்க எல்லா கிளாஸ் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க
இன்ன அது இன்னைக்கு என்னன்னு தெரியல வெயில் கொஞ்ச அதிகமா தெரியல நீ காலையிலயே போல அப்டியே அந்த மைண்ட் செட் அப்டியே கிளாஸ்க்கு போவாம அப்டியே கண்டினியூ ஆயிடுச்சு நாளைக்கு காலையில எழுந்து இப்ப எட்டு எட்டரைக்கெல்லா ஓடணு இன்னைக்கு விட்டத நாளைக்கு படிக்கணுமா அதுப்போகுது
லைப்ரரியில படிக்கிறீங்களாண்ணா
ம் ஆமா கிளாஸ்ல்லா கிளாஸ் இல்லாதா அங்க நூலக போயிடுவ அங்க போயிட்டு உக்காந்து படிப்ப போன்ல வேணா ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் பாப்பே இப்ப வீட்ல உக்காந்து அங்க போனா சிந்தன படிப்புல மட்டு இருக்குனு வைய கொஞ்ச கால நல்ல கவனமா நம்ம படிக்க நல்லா இருக்கு இங்க வீட் விட்ல உட்காந்தா ஏதாவது ஏதாவது ஒண்ணு வந்துட்டு இருக்கு வீட்ல ஏதாவது சொல்லுவாங்க சொல்லுவாங்க கடைக்கு போக சொல்லுவாங்க
ஆ
எதாவது வேல வந்துட்டேயே இருக்கு நம்ம பசங்க கூட போவோ இல்லன டிவி ஓடு அங்க போனா அமைதியா இருக்கு நம்ம உக்காந்து படிக்கலா அதனால தா அங்க போயிட்ற காலைல ஏந்திருச்சு
அந்த புக் ஃபேர் போற வழியில ஒரு லைப்ரரி இருக்க அங்கயா
அதே தாமா அதுக்கு அப்டியே ஆப்போசிட்லாம அப்டியே பக்கத்து பில்டி அந்த பில்டிங் தள்ளி ஆ அதேதா அதேதா அங்கதா அங்கதா உட்காந்து படிப்ப ஏகப்பட்ட பசங்க படிச்சட்டு இருக்காங்க நீட் நீட் படிக்கிறாங்கள எல்லா எக்ஸாமு டி என் பி சி யூ பி எஸ் சி நீட் எல்லா எக்ஸாமு உட்காந்து படிச்சிரு இருக்காங்க அது இல்லாம எல்லா எல்லா வசதி எப்டி சொல்றதுன்னு வையே நம்மளுக்குன்னு தனியா டேபுள்ளு தனியா சேர் குடுத்துருவாங்க ஓகேவா
ஆ
நீ தண்ணி அங்யே தண்ணி அங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு பேனு தூங்குன்னா இங்யே தூய்ங்க்கிலா டேபுள்ல சாஞ்சிகிட்டு ப்ப ஸ்கூல்லல்லா தூங்குவோல உக்கு ஒக்காந்த எடத்துலுந்தே அப்டே முன்னாடி சாஞ்சிப்போமே
ஆமா
அப்டி முன்னாடி சாஞ்சி தூய்க்கிலா தூங்லன்னா ரொம்ப நேரோ இப்ப ரொம்ப இந்த மதியோ சாப்பாட் சாப்புட்டு அந்த சாப்டு கொஞ்சு நேர இந்த ரெண்டு மணி மூணு மணி போல லைட்டா பே அப்டே தூக்க வந்துரு ஒரு பதினஞ்சி நிம்ஷத்து லுந்து ஒரு முப்பது நிமிஷோ உள்ள தூய்க்கிலா எது சொல்ல மாட்டாங்க அதுக் மேல தூங்கனா வந்து எழிப் வுட் துருவாங்க தம்பி இது அப்டின்னு செ ஓகே பா ச்சோ சின்ன வேலருக்கு அப்ற விட்டு பேசுவோமா
ஆ சரிங்கண்ணா
ஆ ஓகே மா ச வச்சட்ற ஆ சே ஆ உ